ஹலோ கேக்குதா கேக்குதா சிஸ்டர் ஆ ஆ ம எந்த நம்பர் குடுத்தன்னு மறந்து போயிருச்சு எனக்கு சாரி
ஓ ஓகே ஓகே பரவால்ல சிஸ் இதனால என்ன
அ இப்ப வந்து நா அந்த பிஸ்னஸ் பண்றனு சொன்னன்ல அந்த நம்பர் தா குடுத்துருக்க போலருக்கு நெனச்சு சி அந்த நம்பர் குடுத்துருக்கே ஓகே ஓகே சிஸ்டர் அ எங் பசங்களப் ப்பா பாத்துக்குங்க ம் ம்
திங் சாரீ
ஓ
அப்புறோ வேற என்ன பண்ணிங்க பேங்குல்லா
ஆ பேங்கிள்ஷு அதுல வந்து எப்டின்னா அ சில்க்த்ரெட் பேங்கிள்ஸ்லா கேள்வி பட்ருக்கிங்ளா
புரியில
சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லா கேள்வி பட்ருக்கீங்ளா
ஆ எப்படின்னா பேங்க் க்கல வந்து நூல் மாரி சுத்திருக்குமே அந்த மாரி சொல்றீங்களா
ஆ ஆமா ஆமா
ஓ சேரி சேரிங்க
அந்த அதுலே ஒரு ரெண்டு மூணு பேங்குள்லா அது வந்து ஒண்ணு தெரியாது நமக்கு வந்து ஒரு செட்டா பண்றப்பதா கொஞ்ச ஒர்க்கு ஜாஸ்தியாருக்கு ம் அது மேரி ஒர்க் பண்ணிட்டுருக்க
ம் இல்லைங்க நா எப்டின்னா நா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நா இத ட்ரை பண்ணே என்னோட எப்டின்னா என்னோட சைட்ல இருப்பாங்கள என்னோட ஹஸ்பண்ட் சைட்ல அவிங்க வந்து பியூட்டிசன் இதுல இருந்தாங்க சோ அவிங்க என்ன பண்ட்டாங்கன்னா இல்ல இதெல்லா வந்துச்சு சரியா ஓடாது அப்டி இப்டின்னு கொஞ்சோ நறைய என்ன வந்து டிமோட்டிவேட் பண்ணி உட்டாங்க அப்ப எனக்கு தெரியாதுல்ல நா இன்னு சின்ன புள்ளேல்ல அதனால நா என்ன பண்ட்டனா நானு சொன்னதுக்கெல்லா தலையாட்டிக்கிட்டு நீங்க என்ன நானு பண்ணவே இல்லேங்க அப்டியே விட்டுட்ட ஆனா சொல்லப்போனா நா எனக்கானத நா பண்ணிக்கிட்ட
ஆ ஆ ஆ
எனக்கு எப்டின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா நா பண்ணுல்ல ஆல்ரிப் ஏனா வளையல் பழைய வளையலா இருந்தா என்ன நம் மேல நூலு சுத்துணா ஒன்னு தெரிய போறதில்ல சோ நா எனக்கு தேவையான அத நா பண்ணிக்கிட்டே ஆனா இப்டி இந்த மாரி என்ன டிமோட்டிவேட் பண்ணி வுட்டுட்டாங்கங்க
ஆ அது மாரி உள்ளவங்கள எல்லா கண்டுக்கவே கூடாது சிஸ்டர் இந்த டைம்லா உங்களுக்கு வந்து அவுங்க வந்து பண நமக்கு வந்து எது பண்ண போறாங்ளா போற போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போய் ருவாங்க அதுதா அ பெரிய மைனஸ்ஸே ம்
சொல்ல போனா அவிங்கள விட நம்ம கொஞ்ச நல்லாயிருவோ சொல்லிக்க கொசன அப்டி சொன்னாங்ளா சத்
ஆ ப் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கால சிஸ் இது இது வந்து ஆமா இது வந்து கலியுக சிஸ்டர் அப்டிதா நம்மக் வந்து நமக்குத் நமக்கு தெரியு நம்ம வந்து யார் யார்கி ட்டயு போயிட்டு நம்ம ஆ டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது ஆ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சப்போட் பண்லா நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களு நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வப்பாங்க எனக்காக இவங்க இதெலா பண்ணிருக்காங்க அப்டின் சொல் ம்
ம் ம் ம்
நெறையா இந்த மாரி போஸ்ட் ஆஃபிஸ் அக்கோ போஸ்ட் ஆஃபிஸ் பி பி எஃப்பு பொன்மகள் திட்டம் பொன்மகன் திட்டம்லா இருக்குல்ல அதெல்லா நம்ம யு இது மாரி சின்ன சின்ன பிசினஸ் நம்ம ப்ரீ டைம்ல பண்ணி பண்ணிட்டு அதுல கொண்டு போய் நம்ம ரெகுலரா தௌசண்ட் டூ தௌச ண்னு நம்ளால முடிஞ்சத போட்டுட்டே வந்தோனா அவுங்க டுவெல்த் படிச்சு முடிச்சதுகப்றோ கண்டிப்பா நம்ம காலேஜ சேக்கணு அது மாற போறதில்ல அந்த டைம்ல அந்த காசு எடுத்து நம்ம குடுக்க போறோ அ யாரிட்ட போய் ட்டு நம்ம அந்த நேரத்ல நிக்க வேண்டிதில
ஆ சொல்ல போனா படிக்கிறதுக்கு எதுக்கு ஈஸியா இருக் குங்க ஏனா அந்த டைம்லா காலேஜ் போயிருவாங்கள்ல அப்ப ப காலேஜ் ஃபீஸ் என்ன கூல் ஃபீஸே இப்ப காலேஜ் ஃபீஸ் அளவுக்கு போகுது இன்னு அப்ப அந்த காலத்துல நா என்னா பண்ண போறேனே தெரியலங்க
நல்லதுதா அதெல்லா வந்து நம்ம இந்த காலத்துக்கு இப்பவே யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டோனா அத நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணிர்லா அதுதா ம் என்ன எனக்கு வந்து வெளில போக முடியாத சிச்சுவேஷன் இல்லனா நா வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணிட்ருப்பே இந்நேரோ நா சா சாஃப்ட் ஸ்கில்லு ட்ரைனரா இருந்தே சி எஸ் சி கம்ப்யூட்டர் சென்ட்ரு தெரியுமா
புரில ஹெச் டி எஃப் சி யா
சி எஸ் சி கம்ப்பூட்ர்ரு சென்ட்ரு தெரியுமா
தெரியுங்க ஆல்ரெடி நா அதுல போயிருக்கே நெனைக்கிறே நா ஸ்கூல் படிக்கும் போது போயிருக்கே
ஆ அந்த மாரிலா டுவல்த் டென்த் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க தெரிமா
ம்
அதெல்லா நா பண்ணிருக்கே நெறைய பேருக்கு வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க சர்ட்டிஃபிகேட்ல கொடுத்துருக்கே
என்னால போக முடியாத சுச்சுவேஷன்ல அ சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணா யாருக் தொந்தரவு பண்ண கூடாது நம்மள தவிர வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது நமக்கு அப்படின்னு சூஸ் பண்ணி பாத்தே சரி இன்ட்டு சில்க் கட் பேங்கிள் செட் ஆயிடுச்சி இப்ப நா வந்து டக்குனு ஒருத்தங்கள கூப்ட்டு இத எனக்கு பண்ணி கொடுக்கன்னா அவகளுக்கு பண்ண முடியாது ஏன்னா அவங்க க்ளைம் பண்ணா மட்டுந்தா பண்ண முடியு நீ டிராப்பிங் பண்ணனு அது மாரி
ஆனா அதுலயுமே கொஞ்ச கஷ்டொ இருக்கு ஏங்க நெறைய ருக்கு
ஆக கொஞ்ச கஷ்டமாகியு முதுகு கழுத்தெல்லா சவுண்டு கேக்கு முடிச்சதுக்கப்பறொ அவ்வளவு கொஞ்ச பெயினா ருக்கு ரொம்ப ஆனா அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்கல்ல அவங்க அமௌண்ட் அடுத்த விஷ்யொ ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு நீட் ஃபினிஷிங்ல ருக்கு சொல்ற ஃபீட்பேக்லல்லா அந்த பெயின்லா காணாம் போய்ரு அது மாரி எனக்கு எது இன்டரஸ்டொ அந்த லைன்ல போயிட்டோன்னா அ நமக்கு அந்த லைஃப் ஒட்டி அந்த அ செட் ஆயிட்னா பிரச்சனல்ல இன்கம்கு இன்கமு ஆ ச்சு சந்தோஷமா ஆச்சு நம்ம வீட்டில இருந்த மாரி ஆச்சு அ நம்ம வீட்ட பாத்துட்ட மாரி ஆச்சு
ம்
ஹலோ அது மாறி செட் பண்ணிக்கங்க கண்டிப்பா
அ சிஸ்டர் கண்டிப்பா நானு ட்ரை பண்றே நீங்க சொன்னத
ஆமா சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம படிச்சது நமக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அது மாரி யோசிக்க
ம் ம்
எ எவ்ளோ எவ்ளோ பஸ் ஏறி போயிட்டு எவ்ளோ டெஸ்ட் எழுதிருப்போ எவ்ளோ செமஸ்டர் அட்டன் பண்ணிருப்போ அது கரெட்டு கெளம்பி போயிருப்போ அதெல்லா எதுக்காக அப்டின்ட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவ்து ஒண்ணு கிள்ப் ஆவு வந்து பாத்துபோங்க எ பிரண்ட்ஸ்கல்லா அப்படிதா நா மொட்டிவேட் பண்ணிருவே நெறைய பேருல அது மாரி மோட்டிவேட் பண்ணிருக்கெ ம் ஓகே ஓகே சிஸ்டர்
பரவாயில்லயே நீங்க இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இப்ப அந்த இதுல வந்து நீங்க ஸ்வ புரிய வக்கிறீங்க இதுதா நம்ம லைஃபு இப்டிதா இருக் ம் நம நமக்குன்னு ஒண்ணு வேணு அப்படிங்கறது நீங்க புரிய வக்கிறீங்க
ஆமா சிஸ்டர் நெறைய பேருக்கு இப்ப நம்ம கிராம இப்ப நீங்க எங்க கிராமமா இல்ல டவுன் ஏரியாவா
ஆ கிராம சேத்தாங்க
கிராம இப்ப வந்து கிராமத்துலே நீங்க நோட் பண்ணி பாருங்களே நெறைய பேருக்கு வந்து ஆ என்ன பண்றதுனே புரியாம டைம வேஸ்ட் பண் இப்ப சீரியலு அந்த மாரி போயிரு அவளோது ஓ கொஞ்ச லேட்டா தா ரியலைஸ் ஆகு நம்ம எவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோ நம்ம லைஃப்லன்னு ஒரு ஒரு சுச்சிவேஷன் வந்துதா நமக்கு வந்து புரியவே வைக்கு அது அது எனக்கு வந்துருச்சு அந்த சுச்சிவேஷன் அதனால தா நா வந்து டைமோட வேல்யூ வந்து நா சொல்லிட்டுருக்க உங்களுக் ம் ம் இப்ப வந்து நம்மகிட்ட இந்தாமா அப்டியே சொல்லி நம்ம கிட்ட ஒரு பிளேட்ல வச்சி ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் நம்ம யாரு குடுக்க போறது கெடையாது வச்சுக்கமா தைரியமா செலவு பண்ணணு அப்டின்னு
அது யாருங்க தருவாங்க
அத வந்து நம்ம உருவாக்கி வச்சிட்டோனா நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம குடுக்கலா இப்ப நம்ம ஒரு பொண்ணு எனக் கு ஒரே பையன் தா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஆனா எனக்கு பொண்ணு ரொம்ப புடிக்கு எனக்கு தங் என் தங்கச்சிக்கு பொண்ணு இருக்கு எடுத்து நா போட்டு எதாது செய்வ அதுக்குள்ள செஞ்சு போட்டு அழகு பாப்ப அது மாரில்லா எனக்கு புடிக்கு இதுவே வந்து நம்ம பொண்ணு இப்ப வர்றாங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு மட்டு நம்ம ஏம் பண்ணுவோ ஆனா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரோல்ல அது மா ரி அவுங்க வீட்டுக்கு அவுங்க ஒரு விசேஷத்துக்கு விசேஷ ஏதாவது வந்துட்டு போறாங்கன்னா ஒரு சின்ன கம்மல் ஏதாவது ஒரு கோல்டுலையோ இல்ல சில்வர்லயோ அவுங்க குடுக்கும் போது அவுங்க வீட்லையு நம்ம பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடு குடுப்பாங்க இது மாரிலா பண்றாங்க அப்டின் சொல்லி அது நம்ம சேவிங்ஸ் இருந்தா மட்டு தான அது மாரி பண்ண முடியு
ஆமா ஏங்க அதுவு இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து சேவிங்ஸ் இருந்தா மட்டு தா அவிங்க வந்து நம்ம மேல ஒரு பேசுறாங்ளே இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோ அப்டின்னா பேஷ்றாங்க ஒரு நார்மலா பேசறாங்கன் வச்சுகுங்க இல்ல எப்டின்னா அவுங்க இருக்குறாங்க அவுங்க ஒரு பக்கோ இருக்கட்டு நா போய் அவன்ட்ட பேசணுமா அப்டிங்கிற மாரி பாத்துட்டு கூட பாக்காத மாரி திரும்பிட்டு போயிருவாங்கங்க
அந்த மாரி இருக்காங்க இப்ப அப்போ இது நீங்க வெளில போறீங்கல்ல அதனால உங்களுக்கு அதோட பெயின் தெரியிது நா போகாதனாலயே எனக்கு உணரவே முடியுது அது வந்து ம்
ம் ரொம்ப இருக்குமோ அந்த மாரி பெயின்ல நா நறைய அணிவிச்சிருக்க ஏன்னா நம்ம சுச்சிவேஷன் அப் எப்டி நம்மளோட பேக்ரவுண்ட் எப்டி இதுக்காக உட்காந்து அவிங்களுக் காக நம்ம வாழணுனு கெடையாது நம்ம
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வருதுங்க ரிலேட்டிவ்ல முக்கியமான ஃபங்சஷன் வருது ஐ மீன் உங்க மாமியார் நாத்தனார் அப்போ அப்பா அங்க வீட்டு சைடு எல்லாமே அட்டன் பண்ற மாரி
ஏங்க அதுவு என்னன் பாருங்க இப்ப நம்ம போயிட்டு ஆ இப்போ நம்ம பங்க்ஷன் போறோ அப்டின்னா அவுங்க டேரெக்ட்டா நம்ம பேச பாத்து பேச மாட்டாங்கங்க நம்ம கழுத்துல என்னாப் போட்ருக்கோ காதுல என்னாப் போட்ருக்கோ அந்த மாரி பாக்கறாங்கங்க அப்ப வரும் பாருங்க அப்டியே காண்டு அச்சோ
அழ அவங்க கல்யாணப் பொண்ணு கூட அசந்தா எதோ கடன ஒடன வாய்ங் கெளம்பிர்றாங்க நம்ம கெளம்புறதா பெரிய விஷ்யமாருக் கு அதுக்கு நம்மத் தனியா இன்வெஸ்மென் பண்ணும் போலருக்கு பூ வாங்கனு அத வாங்கணு இத வாங்கணு பொடவ எடுக்கணு அதுக்கு தனியாவு டிசைன் டிசைனா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணனு இல்லனா மேலியுங் கீழியும் பாப்பாங்க அப்டிங்கிறதுனாலியேப் பாதி ப்ரஷர் ஆயிரு என்ன பண்றது சிஸ்டர் இந்த காலத்துல இதெலா ஃபேஸ் பண்ணிதா ஆவணு
பேச அதுதாம் பாருங்க இப்ப இருக்கலா காலத்துல வந்து ரொம்ப நம்ம நம்ம வந்து அழகா இருக்கணு அப்பத்தா வந்து நம்ள மதிப்பாங்க அழகானா இந் மாரி கோல்டு அந்த மாரி போட்ருந்தாதா மதிக்கிறாங்க
ஆமா சிஸ்டர் ஆமா அது மாரி நீங்க பாத்துகோங்க உங்களோட லைஃப வந்து சின்ன சின்ன ஸ்ப டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க ஒங்ளுக்கு இன்கம் வர மாரி பாத்துகோங்க சிஸ்டர் வாழ்த்துக்கள் நீங்க வாழ்க்கைல வந்து நல்ல ஒரு எடத்துக்கு போறதுக்கு வாழ்த்துக் க்கள் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் ஓகே கிட்டுமா
ஸ்பேரிங்க சிஸ்டர்
ஓகே